மேடம் சொல்லுங்க தூங்க போயாச்சா டிவி பாத்துக்கல மாவெடுத்தே கிரைண்டர்ல இந்த மாவு எடுத்து முடிச்சாச்சி முடிச்சி டிவி நல்லா பாப்பே என் மருமவ டிவி ஆஃப் பண்ட்டா ஏ சீரியல் பாத்துட்டுதா இருந்தே நல்ல கட்டோ நடந்தது
ஓ ஏ ஏ ஏன்னா
அவளுக்கு அவளுக்கு வேல மு
ஓங்கோ சேரி சேரி சேரி என்னன் எந்த சேனல் சீரியல் பாப்பீங்க நீங்க
வி ஜித் தமிழ்
ரம் டிவி எல்லா பாக்க மாட்டீங்களா
டிவில மிந்த்சி பாத்துட்டு இருந்தே மாறி போர் அடிச்சு அந்த ஆல விஜய் டிவிக்கு மாறிச்சே
சரி சரி சரி சரி படம்ல்லா பாப்பி படம் பாக்கறதுக்
டைம் இருக்காது ஃபுல்லா அப்டி மூணு மணி நேரம் இருந்து பாக்க டைம் இருக்காதா சீரியல்னா சரி இந்த கதை அந்த இதுலதான் முடிச்சிருக்குனு ஒரு கெஸ்ட் பண்ணிடல படம் பார்த்தா மற அந்த படம் முழுசும் பாக்கணு தோணு
முன்னாடி எல்லா உங்களுக்கு படம் முன்னாடி எல்லா பாப்பீங்க தானே அப்போ எனக்கு இந்த ஹீரோ புடிக்கு
எனக்கு ரொம்ப புடிச்ச ஹீரோ பழைய அதுல இருந்தே பேசவா மம் பழைய பட பழைய தா அது உங்களுக்கு தாத்தா எனக்கு மாமா அப்படன மாதிரி சிவாஜி ரொம்ப புடிக்கு
ம்
நாங்க என்னா நீங்க எல்லா அப்டியே ஊரெல்ல படம் பார்த்து பழகி இருக்க மாட்டி நாங்க எங்க ஊர்ல திரையில எல் படம் போடுவாங்க சின்ன பிள்ளையிலேய நல்லா படம் பார்போ ஒரு கார்த்திக மாசம்னா முப்பது நல்ல படம் போடுவாங்க
ஆமா ஆமா அம்மா சொல்லியிருக்காங்க ஆ
படமும் பாக் போவோ ம் டைலியம் படம் போடுவாவ அப்போ பழைய டலாம் அப்படியே சிவாஜிபடா ஜரடாதெல்லா பார்த்த அப்டி மனசல அப்படி படக போச்சு
ஓ சரி சரி சரி அதுக் கு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ன்னா
ஆ சி வாஜிக்க ப பிரபு
ஓ சரி சரி
அ பீபிரபு அது எங்களுக்கு ரொம்ப புடிக்கு திரும்ப எங்க அக்களை வந்து பிரமன்ற ரசீ மன்ற தலைவருக்கு தான் கல்யாணம் பண்ணி ந்து அதனால மாறி நாங்க அது அ அப்டி எங்கஃபாமிலியோட அது ன்னும் துட நட்ட அவனபல ஆக போச்சி
ஓ அப்படி அதனால புடிக்குமா
அ எங்களுக்கு ரொம்ப புடிக்கு அது நாங்க போன எடமு அப்படிப்பட் இ உடனே அது கூட கொஞ்ச ஆமா அது அதனால அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரப தான் படிக்கு எங்க குடும்பத்துல ஜி பையங்க காரணத்தினால அப்டி பிரபு ரஜினி கமர்லானு கேட்டா பிரபு உ அப்ப நிறைய மக்கள் ராஜின் ரசிகிறான் கமல் ரசிகர்ன உண்டு எங்களுக்கு பிரபுதம் பிடிக்கும் எங்க சித்த த்தப்பா பிரபுஎன்ன செய்வது செய்ரு எங்க அண்ண பிரொப ரசிக அப்படி எங்க ஃபேமிலி அப்டி அது அதுக்கு மு சிவாஜி அடுத்த தலைமுறை அடுத்தால பிரபுக்கு அடுத்த ஆலூ ஆ சைடு் கதாநாயகங்கள் நறையா அப்படி உண்டல்ல ம்உம் அதுல அப்டிய ராம்கி ஸ்ரேுஸ் அப்டி அ ஆஹ அப்டி எனக்கு ஒரு சில பேரு அந்த படம்னான் நல்லா பாார்ப்பேன் அப்படி பிடிக்கும்
ஓ அப்ப இப்போ இப்போ கரண்ட ஜெனரேஷன்ல
அதுல வந்து அஜித் ரசிகர் எங்கடு ஃபேமிலி காஅஜித் ரசிகர் ஆனா நான் வந்து பிரசந்த ரசிகர்
சரி சரி சரி சரி
அதாவது அஜித்தை படிக்கு அஜித் ரசிகர்னா நா என்ன சொல்ரத விட நான் பிரசாந்த் ரசிகர் அவ்ளோ அவ்ளோ புடிக்கு ஆ ஆ அவ் அவன் தா அவதா கா ந்த அப்டி என்னமோ தெர்ல எ ரொம்ப புடிக்கு
ஓ செரி செரி செரி ஹீரோயின்
ஹீரோயின் ரம்ப புடிக்கு
ரம்பா ஆ செரி செரி அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல குஷ்பு செரி செரி செரி செரி
அதுக்கு முன்னாடி கிரிஜா கோலுமாக்கு கே ஆர் விஜியாவ தெரியுமா
கே ஆர் ஓ கே ஆர் விஜியா ஆமாமா இந்த எம் ஜி ஆர் படத்துல கூட ஒரு ரெண் யான வரு ராமு ஆ செரி செரி செரி செரி
அதா கே ஆர் விஜியா சிவாஜி ரெண்டு பேரு ரொம்போ புடிக்கு
ஆமா அவங்க பேர் சூப்பராருக்கு
ஆமா அதே வந்து ரெண்டு பேத்து ஆ சிம்ரன் ஆ பிரபு புடிக்கு அதே போல ர ரம்பாவ ரொம்ப புடி ஆ புடிக்கு அது ரம்பாவ ரம்பா உடல் நடிக அந்த கார்த்திக் தெரியுமா ஆ அதாவது கௌதம் கார்த்திக் அப் பா கார்த்திக்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஓ செரி செரி செரி செரி இப்போ இ
இப் இப்போ விஜ் அதா விஜய் சேதுபத் அத் இப்ப உள்ள வேலைல்ல நா லைக் அப்டே ஒருத்தருமே ஒரு கொஞ்சோ ஆமா ஒரு பிடி த இல்லமா ப்ச் அதாவது படம் பாப்போ ஆனா அந்த ஒரு பிடித்தோ இப்போ விஜய் படோ அ ஆ மாப்பிளை புடிக்காது ம் இல்ல விஜய்க்கு மாப்ளைய புடிக்கும்மா நீ
செரி செரி செரி செரி ஒங்களுக்கு உங்களுக்குன் வந்த ஒரு ஹீரோ இரு ருக்காங்கல்ல அவங்கள எவ்ளோ புடிக்கு
எனக்குள்ள ஹீரோ வந்து ஏன்ட்ட அடி வாங்வாரு சண்ட போடுவாரு அந்த கீரோவ ரொம்ப புடிக்கு ச
பிரசாந்தோட ரொம்ப புடிக்குமா
ம் பிரசாந்துதா ரொம்ப புடிக் க்கு எங்க வீட்டுக்காரோட பிரசாந்தா புடிக்கு அது எங்க வீட்டுக்காருக்கே தெரியு
ஓ செரி செரி செரி செரி
அ பிரசாந்துனா அவ்ளோ புடிக்கு
ஓ செரி செரி செரி அப்ப இப்ப நீங்க அழுதுட்ருக்கீங்க எதையோ நெனச்சி அழுது ட்ருக்கீங்க பிரசாந் வந்து நேர்ல வந்து நின்னாலோ இல்ல பிரசாந்தோட ஏதா ஏதாவது ஒன்னா பாத்தா நீங்க அதெல்லா மறந் சிரிச்ருவீங்
ஆ ஆ அந்த அளவு புடிக்கு கட்டி புடிச்சி கிஸ் பண்ணக்கூடிய அளவுல புடிக்கு
செரி செரி செரி பாத்து ஒங்க புருஷ பாத்தாங்கன் வைங்களே சேர் சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி
அ
ஒ ஒ சேர் சேரி எனக்கு இந்த ஜோடி படம்மா அதுல அவுங்கள ரொம்ப புடிக்கு
ஜோடி படோ நல்லா புடிக்குமா அத வுட செம்பருத்தி படோ பாருங்க சூப்பராருக்கு
அதுல பிரசாந்து ஓ சேர் செரி
இது அய்யோ படத்துக்கு போர மறந்துட்டன்னா மனசு கட கார்த்தி படோந்தா வருஷோ பதினாறு எது வைகாசி பொறந்தாச்சி படம் மொத படம் கதான் நாயகனா கடிச்சது
சேர் சேரி சேரி ஒரு நிம்ஷோ ஒரு நிம்ஷோ ஒர் ரு நிம்ஷோ ஹலோ அ சொல்லுங்க வேற என்ன கேளுங்க
நீங்க தா சொல்லணு வேற ஏதா கேளுங்க
அய்ய அப்போ போ நீங்க வந்து இவ்ளோ சொல்லிருக்கீங்கல்ல அப்ப இந்த ஒருப் படத்ததா நா எ லைஃப்ல நா மறக்கவே மாட்ட எனக்கு ரொம்ப இந்த படோ எத்தன தடவ பாத்தாலு சலிக்கவே சலிக்காது அப்டின் எதாவது ஒரு படோம் சொல்லுங்க அ
எத்தன் தடவ பாத்தாலும் சலிக்காத படோ மிச்சம்பத்தி படம் பாக்க புடிக்
ஓ செரி செரி செரி செரி
அது இப்பம் போட்டாலும் நா படம் பாப்பே
ஆம் இவங்க
ஆமா ப்ரசாந்து நடிச்ச படோ ப்ரோ படத்துல அ து சின்னதம்பி படம்
சேரி செரி
அது எத்ன தடவ பாத்தாலு தெகட்டாது அ கள்ளகபடோ இல்லாத நடிப்புனாகா அப்டி அதுனால பிரபு தா அது ரொம்ப புடிக்கு ப்ரபோட நெறைய படோ ரொம்ப புடிக்கும் அது அ என்ன ஒண்ணு அ ப்ரபு நடிச்ச படோ குஷ்போ ப்ரபுவுந்தா அது
இந்த கார்த்திக்கு குஷ்பு நடிச்ச பதின் னாரு அ அ அந்த படோ ரீசண்ட்டா தா பாத்தே நானு எனக்கு ரொம்ப பிடிக்கு அந்த படோ
அ அத அதனாலதா எனக் அதாவது கார்த்திகூடால ஒரு கதாநாயகி அறிமுக ஆனா ஓய் இப்ப மொத படமாருக்கு ரெண்டா படமாருக்கு கார்த்தில் நடிச்சா வெள்ளி ஹிட் ஆவு அவ
ஒ ஒ சேரி சேரி சேரி சேரி
ர்ல இந்த ஹிட்டாவாத கதாநாகியும் கார் திவுடலா ஒரு படத்துல போட்டா அவிய ஹிட் அவுவாவ அது குஷ்பு அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படோ நடிச்சிருக்க ப்ரபு கூட அந்த மொத படம் ஆனா வெளிய வந்தது வருஷம் பதினாரு
ஓ செரி செரி செரி செரி ம்
ஹிட்டாவுல குஷ்புனு ஒரு‌ ஆள்ருக்குனே தெரிஞ்சது அதே போல ரம்பா வந்து உள்ளத்த அள்ளிதா அன்னிக் கார்த்திக்கூட இன்னொரு படோ நடிச்சா
அ
அந்த படத்துல தா ரொம்ப கே
வெளியே வந்த ஓ செரி செரி செரி
இந்த மாரி ரொம்ப ரெண்டு மூணு படோ நடிச்சிருக்கா ரொம்ப அது இல்ல இந்த கார்த்தி உள்ளத்த அள்ளி தான்னு ஒரு படோ நடிச்சான் அவ கார்த்தி பய்னு ஒரு மூணு படமு நடிச்சிரு க அந்த படத்துல நல்லா கேட்டு
ஓ செரி செரி செரி
அப்டி அதனால அந்த கார்த்தி கூடால நடிக்கக்க கூடிய எல்லாருமே கொஞ்சோ ஹிட்டு தா ராதா பழய நடிகை ராதா தெரியுங்களா அம்பிகா ராதா கா அ அதுவே ரெண் டு தா கார்த்திக்கு ராதா மொத படோ ரெண்டுமெ ஒரே படத்துல தா அறிமுக ஆனாங்க
செரி செரி செரி
கொஞ்சோ கார்த்திக்க புடிக்கு
செரி செரி அப்ப ஃர்ஸ்ட்ட் நீங்க இந்த தியேட்டர் எல்லா வந்ததுக்குப்றோ இந்த படம்தா நா ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பாத்தே அப்டின்னு ஒரு படம் சொல்லுங்க
ஃபஸ்ட் பாத்த படம்ன்னனு சொல்லக்கு தெரியாது ஏன்னா நா கொழந்தையா இருக்காச்சுமே நெறைய தியேட்டரு க்கு வாரந்தோறு படோபாக்க போவோ ஆமா வாரந்தோற போவோன்னா கார்ல எங்க அத்தன் ஒரு ஆளு நாறுகோயிலுக்கு ராத்திரி கொஞ்சோ ஜாமனா கொண்டு போவங் லோடு அந்த அது வந்து நா இப் பத்து மணிதா போவாவ திரும்பா அங்க வந்து வர இது லோடு பின்னாடி ஏத்தி கொண்டு போண திரும்ப வரோ அப்போ காரு அங்க போவனால சனிகெழம தோறு கூட்டுபோங்க அப்ப நாங்க எங்க அம்மா எங்க அம்மா எங்க தங்கச்சி மாறுவ சித்தி அப்டி எல்லாரு ஒரு நாங்கள சின்ன கொழந்தைய அதான இருப்போ எல்லாரு அந்த காரு அத சொன்னாக்கா ஆ அம்பாஸ்ட்டக்காருக்கு தெரியுமா காரு ஆ ஆ அந்த கார்ல சீ ஆ ஆ ஆ அதா டிக்கி தூக்க அதுல இந்த சீடல பின்னாடி கொஞ்சோ கேப் எடோ கடக்கு
ஓ செரி செரி செரி
லாஸ்ட்ல நானு எங்க அக்காலு படுத்து கிடுவோ சின்ன அத இப்ப பாத்தா அதுல ஒரு ரு இப்ப சொல்ல போனா இப்ப இருக்க இதுக்கு ரெண்டு மொபைல் வைக்கல அவ்ளோ தா எடோ இருந்த போலா தெரி கு பாக்க ஆமா ஆனா நாங்க அப்ப நாங்க எப்டி அத அதுல படுத்தோனே நைட் இப்பல்லா அந்த கார பக்கச்சு யோசிப்பே நாங்க ரெண்டூ அதுல மேல படுத்து தூங்கிருக்கோ அப்ப நெருக்கு புடிச்சன்னா எங்க அம்மாவுக்கு ஒரு மூணு நாள் தங்கச்சி வந்துண்டு ஏ நாங்க எங்க அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைகளு அப்போ அஞ்சு நாளு ஒம்பது பேரு இருக்கு அந்த கார்ல போனோ
செரி
அப்டி எந்த கார்லா அப்டி போய் அதனால எனக்கு மொத பட எதுன்னு சொல்ல தெரியாது ஆனா அதுல நாககோயில போய் மறக்க முடியாம நாராஜா கோயில் திருழான்னு பாக்க போயிட்டுரு அ திருழா முடிஞ்சது தெரியாம நாங்க நைட் திருழாலன்ட்டு போனோ திருழா அதுக்கு முந்தாநாளே முடிஞ்சச்சு அ அ அப் அப்டி ஒரு இது நடந்ததுன்னா பஸ்ல போனே ரிட்டன் வீட்டுக்கு வர முடியாது ஆமா எங்க அம்மால்லா எனக்கு ம் ரொம்ப வெவரோ தெரியாது ஆனா கொழந்தை தா இருந்தே ஆனா எனக்கு அது வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுன்னா அப்ப அங்கு போனா நாராஜா கோயில்ல திருழா முடிஞ்சிச்சு நாராஜா கோயி